ச்சு ஹலோ ம்
ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதா
ம் வராதுன் நெனச்சே
ஆனா நானு அப்டிதா நெனச்சே
ம் அப்பறோ என்னன்னு தெர்ல நானு
நைட் ஆனா வரவே இல்ல
ஆ ம்
ம் அதுக்குப்பதுலா தா இப்ப வந்துருச்சு போல ஆமா அப்டியே கெடக்கு எனக்கு
எத்தன ஓடிருக்கு
இருவத்தி ரெண்டுதா ஓடிருக்கு
ம் ம்
ம் நீ இது பேசி முடிச்சா தா அடுத்து அங்கெருந்து அடிக்கிறவ்க இதுலருந்து வரு
ஆ ஆ ஆ
ம்
எனக்கென்னமோ ஓடவே மாட்டிது நானு நுப்பது கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆறு ஏழு வேத்துட்ட ஆறு வேழேத்து ஆறு ஏழு பேர்ட்ட பேசிட்டே
ஐயய்ய ஆறு ஏழு பேத்துட்ட பேசுனானா வராதா ரசிதானா நுப் ப்பது அவ பேசி அங்குட்டு இருந்து நுப்பது இது அடிச்சுதேம் போச்சா அவளுக்கு
ஆ
ம்மா சாரிக்கு சமமா வரும் போல
ஆ
ம் நா ஆமா நா வந்து ஒரு அக்காவுக்கு மதியான அடிச்சே அந்த அக்கா கொஞ்ச நேர பேசிச்சு அதோட எ பிள்ளைய ஸ்கூல் விட்டு வந்துருங்க அப்டின் போயிருச்சு
அப்ப முடிவலையா
முடியலையே
அது சேரி அப்ப முடியாம போனா கணக்குல எடுக்க மாட்டாங்களாம்ல
அது சேரி அது வேறையா
ஆமா ம்
என்னதே இவங்கெ பண்றாங்கெனே இது எதுனால ஐயோ இத பத்தி வேற பேசக்கூடாதுன்ட்டு வேற சொல்றாங்க நம்மளுக்கு அதேதே வாயில வரு காலைல தோச
ம்
மதியானத்துக்கு கஞ்சி கீர
ம் ம்
ம் நைட்டுக்கு வந்து ஆ முருங்கக்கீர
அம்மா வீட்டு சைடு போயிர வேண்டியதானே
அம்மா வீட்டு சைடு போறது க்கு அவ்க ஏறி போகக்கூடாதா மாடிக்கி
யே
டேட்டு வர டைமா
அது சேரி அவ்க சொறாங்களா
அவ்க சொல்றாக
ம் ம் அப்ப ஒங்க வீடும் கீழ தானா
எங்க வீடு ஆமா எங்க வீடு கீழதே
ம் ம்
அம்மா வீடு மூணு மாடி மூணாவ்து மாடி
அது செரி
ம் அப்டி இருந்து இல்லாதப்ப ஓடி போய்ருவே
ம்
ஹலோ
நம்ம எதிர்பாக்காத நேரத்துல தா தங்கு
கண்டிப்பா நெனச்சிட்டே ஒக்காந் இருந்தோ ஒன்னு செய்ய முடியா
ஆமா
ம்
எ கதெல்லா பெரிய கத
அக்அ
ஆ மாசம் மாசோ எதிர்பார்த்து எனக்கு எப்டி வரு ம் ம் செரிங்க எனக் வந்து பீ சி ஓ டி இருந்ததுனால நாப் நாப்பத்தஞ்சு நாளைக்கு மேல தா வரு
ஓ அ ப்படி ம் ம் அ
மென் எடுத்துகிட்ருந்தே அப்ப டரீட்மென்னா டேப்லட் மட்டு சாப்டுட்ருந்தே
அ அ
ஃபஸ்ட்டு மூணு மாச நீர் கட்டிக்கு குடுத்தாங்க அடுத்து மூணு மாசோ தங்குறது மாரி மாத்ர குடுத்தாங்க
ஆ ஆ
அந்த மூணாவது மாசோ தங்கிரிச்சு
ஆ
அதுவு நா நம்பவே இல்ல செரி இந்த மாச எப்புடியு தங்காது அ சொல்ட்டு செரி பீரியெட்டு வேற‌ வராம இருக்கின் சொல்ட்டு பீரியெட்டு வர்றதுக்கு எள்ளு முட்டாயி
பத்தியா
ளு முட்டாயி சாப்ட்டுட்டு அதுக்கப்புறோ சேரி அந்த நேரத்துல டாக்டர் வாக்கிங் போ சொல்லுச்சு
சரி
பீ சி ஓ டி இருக்கிறத்னால வாக்கிங் போறது மாடில மாடில மாடி படி ஏறுறது டங்கு டங்கு டங்குனு ஏறி ஏறி எறங்குறது அந்த மார் ருந்துச்சு ஆமா
அப்ப இவிக சொல்றதுலா சும்மாதான அங்க போ கூடாது இங்க போ கூடாது அத திங்க கூடாது இத திங்க கூடாதுன்
ஜம்ப்பலா பண்ண ஸி ஸ்கிப்பிங் குதிச்ச
அது செரி அ எல்லாத்துக்கு வந்து வரு தெரிஞ்சிருச்சில இந்த அ
ஆமா இதுக்கு முன்னாடி பொத்தி தஞ்சுன் நெனச்சிக்கிட்டு நம்ம பொத்தி பொத்தி நடந்து கிட்டு எதயு தூக்காம இரு அந்த மாரிருப்போ மத்த மாசத்துலலா நம்ம எதிர்பாக்காத நேரத்துல வந்துரிச்சு ஆ நாப்பத்தி ரெண் நாளாயிருச்சி
ம்
ஒரு நாப்பத்தி மூணு நாப்பத்தி நால் நாள்ருக்கு அப்ப என்னால சாப்பிட முல்ல அப்பிடியு எனக்கு நம்பிக்க இல்ல ம் எனக்கு நம்பிக்க இல்ல தங்கிருக்காதுன் சொல்ட்டு அதுக்கப்பறந்தா எப்பயு நானு என் ஹஸ்பண்டு சேந்துதா சா ப்டுவோ ஆ அவரு வர வரைக்கு வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணிதா சாப்டுவான்
எனக்கு அப்டிதான இந்ச் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து எனக்கே தெரிஞ்ச் சி எனக்கே டிஃப்ரெண்ட் நெறயா தெரிஞ்சிருச்சு
ஆ
எந்திருச்சு ஒக்கார முடியாது தூங்கிட்டு எந்திரிக்க முடியாது அடு த்து ரெண்டாவது தடவ நின்டது எனக்கு தெரியவே இல்ல அசால்டா
அப்ப ரெண்டு தடவ நின்டுருச்சா அப்றோ என்னாச்சு ஏன்
அதுக்கப்றோ டேட்டு கரெக்டா வருது நிக்க மாட்டீது
அந்த ரெண் நின்டது என்னாச்சு ரெண்டாவது தரவ
மூனு மாசோ மூனு மாசத்துல அபாஷன் ஆயிர்ச்சு
ஏன்
அது வந்து அவுங்களோடய ஸ்பேம் வந்து கரெக்ட்டா இல்லயா
ஹெல்த்தி ஆகலயா
ஆ ஹெல்த்தியா இல்லயா
ஆனா ஹார்ட் ஹெ இது ஹார்ட் பீட்ல்லா இருந்துச்சா
ஹார்ட் பீட் இருந்ச்சு ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தெரிஞ்சிச்சு செகண்ட் இதுக்கு பாக்கறதுக்குள்ள வெளியாயிருச்சு
நம்ம தங்குன ஒன்னயுமே அதுக்கான போய் டக்குன்னு பாத்துருணு
ஆ ஒடனேதான் போன போயிட்டு அடுத்து பதினஞ்சுனா சேந்து வர சொல்லுவாளுக போறதுக்குள்ள ஆயிரு
ஆஹா
ம்
ஏன் வேலை என்னமோ கடுமயா அந்த மாரி
வேலனா அவ்ளவா பாக்க மாட்டன் அங்க வந்து என்ன வேல சாப்பாடு செய்ற வேல காலைல ஆறு மணிக்குனா எந்திரிச்சு செய்யணு
ஆ
மத்தபடி அந்த டயத்துல வந்து கொடந் தூக்க மாட்டேன் ஆனா மத்த வீட்டு உள்ள உள்ள வேல எல்லா நான்தா செய்வ
உம் உம்
கொடமு துணியு மட்டு தொவைக்க மாட்
ம் ஆனா தங்குனா அடுத்தடுத்து டக்குனு தங்குனு சொ ல்வாங்க நீங்க எதுக்கு ஜாக்ரதயாவே இருங்க ம்
ம் பாப்போல்ல எப்டி அவ்ளோத இந்தா நீ இவ்ளுது பண்ணிருக்க அந்த அல்லோடு இது இல்லாம வந்திரிச்சா
ம்
ம் ம் அல்ல எப்டி என்ன யார் யாருக்கு என்ன எடத்துல என்ன
எந்த நேரத்துல ஆமா என்ன நெனச்சிருக்கணுனா இப்போதைக்கு நமக்கு நேரோ கரெக்டா இல்ல அதனாலதா தள்ளி போட்டுருக்காங்க குடுக்கும்போது குடுக்கட்டு சொல்
அது நம்ம இருந்துட்றோ இருந்துற்லாண்டு இருக் க்குனு இருக்க மாட்டிக்கிறாங்க ம் அதுக பேச பேசவே நம்மளுக்கு டென்ஷனா
ஆமா ஆமா ஆமா
ம்
மூணாவ்து வருஷந்தா தங்குச்சு ரெண்டு வருஷ முடிஞ்சு கரெக்டா மூணாவ்து வருஷ ஸ்டார்டிங்ல ஜனவரில தங்கிருச்சு அந்த ரெண்டு வருஷ மாத்தரடி
பட்ட பாடு அல்லாஹூ நா இன்னும்ல பட்டுக்கிட்ருக்கே
அ அதா கஷ்டோ நம்ம இருந்துர்லா சுத்தி இருக் அ எங்க வீட்லயு இருக் க்க முடியாது ரொம்ப கஷ்ட கே ம் ம் ஆமா ஆமா ஆ எவ்வளோ நெறையா வேரு ஃபீல் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணுங்க ரொம்ப கஷ்ட இந்த வலி
த்தாடி நாலா இன்னு அனுபவிச்சு இருக்கே ஒவ்வொன்னு ம் அல்லா அதுக்கு எப்பதே எனக்கு முடிவு வக்கிறான் தெரியல
கண்டிப்பா ஒரு நாள் நல்ல செய்தி வரு வெயிட் பண்ணுவோ
அவ்ளோதே வேற என்ன செய் அல்லா நாட்னா எதுவு எப்பவு நடக்
நடக்கு
ம் என்ன பண்றத்
அப்றோ டீ காஃபிலா முடிஞ்ச்சா
டீ காஃப்பிலா அப்பளே போட்டு குடிச்சாச்சு
அவ்க மாமியா மட்டுந்தா இருக்காகளா இல்ல ரெண்டு வேத்த கூட்டிட்டு வந்தாங்கன் சொன்னியளே
அவ்க போயிட்டாக அவ்கள அவ்ங்க அத்தா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு
ம்
அவிங்களுக்கு ஸ்கூல் இருக்குல
அப்புடியா
ம் அதனால அவ்கள வந்து கூட்டிட்டு போயிட்டாக இவ்க மட்டு தா இருக்கா
இல்ல இவ்க கூட போயிருவாங்கதானே
ஆமால ஆசையோடு இருந்தே ஆச கீசைலலா மண்ணள்ளி போட்றாங்கெ
இவ்ங்க ம் ஒங்களுக்கு ஜாலியாதா இருக்கு அம்மா இல்ல அண்ண எனக்கு அண்ண இருக்கு
அவ்களுக்கா அவ்க எப்பவுமே அவ்க அம்மா பாத்துட்டா கைல புடிக்க முடியாது நம்மனா யாருனு கேட்டு போயிருவாரு
அது செரிதே
ம் அந்த பகுமானத்துலே இன்னைக்கு காலைல காசு குடுக்காம போயிட்டானா நைட்டு சாப்பாடு செஞ்சாதான
ம்
ஓட்டல்ல வாங்கி அன்னைக்கு ஒரு நா அப்டிதா குடுக்காம போயிருச்சு நா போட்டுட்டு ஒக்காந்துட்டே அதுக்கப்பற ஹோட்டல் போய் வாங்கி திண்டாங்க
அ தர தர
இன்னைக்கு என்ன செய்
இல்ல வீட்ல இருக்குறத வச்சு செய்ய வேண்டியதானே அந்த மாரி சண்டப் போட மாட்டாங்களா
வீட்ல ஒன்னு இல்லையே
அப்புடியா
ம் இல்லன்னா நம்ம இவ்ளோ தைரியமா உக்கார குடுக்குறது நூறுவா வாங் நூறுவாவ ஒழுங்கா குடுத்துட்டு போணும்ல ஆமா
அதானே
அப்போ இதுட்டேந்து நம்ம இப்டி உக்காறது தப்பு இல்லைல
தப்பு இல்லலே இருந்தாதானே செய்ய முடியு வீட்ல இருக்குறதா பண்ணனு
இல்லைன்னா நம்ம என்ன செய்றது நேத்து நேத்து மீன் கொழம்பு முந்தா நேத்து சாம்பாரு அதுக்கு முந்தா நேத்து ரசொ அப்ப இன்னைக்கு என்ன வைக்கிறது
ஹால்தா இருக்குன் சொர்ரிங்க இல்ல ஹாலுதா இருக் க்குன் சொல்றீங்க பேசுறது கேக்காதான் கேக்குறே
நா வெளில நிக்கிறே பக்கத்துல உக்காந்து பேச முடியுமா
அதானே
அவ்ளோதா நம்மள புடிச்சிருவாங்கே
ம் உங்களு அவங்களுக்கு உங்களுக்குக இது வருமா சண்டலா வருமா
செட்டே ஆகாதுமா நீ வேற
அப்புடியா அப்பறோ எதுக்கு ங்க வந்திருக்காரு செரி எதோ கொஞ்சொ ஒத்து போனாதா செரி ஆ
அத வந்து அது புண்ணா இருக்கா இவுக வந்து அதுக்கு பக்குவம் பாத்து ஆத்த போறாளா
ஆத்திட்டாகளா
ஆத்திக்கிட்டே இருக்காக எத்துன மாசோ ஆகுதுந்தன் தெரியல
ம் ம் ம் ம் அலோ
ஆ அம்மாவ வீட்டுக் போவே இல்லையா அப்ப ரொம்ப நாள் ஆச்சாப் போயி
போயி ஒரு வாரோ ஆச்சு
ம் அம்மா வருவாங்களா
அம்மா இல்ல அம்மா சென்னை போயிருக்காக
யா
இந்த தங்கச்சிக்கு மாப்ள பேசு தான் சொன்னன்லே அவுங்க என்னமா
தங்கச்சியு கூட்டிட்டு பெயிட்டாங்களா
இல்ல இல்ல அவளுக இருக்காளுக வீட்லதா இருக்காளுக
தங்கச்சி மட்டுந்தான இருக்கு
ரெண்டு தங்கச்சில
ரெண்டு தங்கச்சியா உங்களுக்கு எனக்கு இவள மட்டுந்தா தெரியு சஃப்ரின் மட்டுந்தா தெரியு
ரெண்டு தங்கச்சி நா என் கூட பெறந்தவ ரெண்டு நாங்க மூணு வேர்ல
அப்புடியா அது சரி அப்ப இன்னொருத்தவ என்ன பண்றா
டுவெல்த் டுவெல்த் படிக்கிறா
சரி ச இவ சோறாக்கிருவாளுகளா
ஆ அவ சப்ரின் செஞ்சிடுவா சோறு வப்பா ஏதாது கொழம்பு வப்பா கொழம்பு ரசோ சாம்பாரு
ஆ
அதனோ ஒப்பாளியே நைட்டுக்கு எங்க பெத்தா வந்து படுப்பாஹ
ஆ சரி ச
ம் அப்பப்ப எடையில நா ஏதாது வச்சன்னா குடுத்துருவே
அ அ அ ஆமா பாவு அதுங்களுக்கு என்ன தெரியு அக்க
ஆமா ஆ சோர் மட்டு ஆக்கிருவ நா கொழம்பு ஏதாது தொட்டுக்கற ஏதாது குடுத்து
ம் வீட்டுக்லா வர